என்ன நீ போல எங்க அண்ணி ரொம்ப நாள் கழிச்சு குக்கீங்க
எப்பவுமே வேலையாவே இருப்ப இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க அதனால தா கூப்ட கூப்ட கூடாதா
இல்ல திடீர்னு கூப்ட்ருக்கீங்களே அதனாலதா கேட்ட
ஒன்னு இல்லடா சும்மாதா கூப்ட்ட ரெண்டு மூணு நாளா கூப்பிடணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தனா
ஓ அதுனாலதா எனக்கு ரெண்டு மூணு நாளா விக்கல் எடுக்குதா
அதனாலதா இப்ப கூப்ட்ட எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீ நீங்க
நா நல்லா இருக்கே அம்மா தம்பி எப்டி இருக்கா
உங்க தம்பிக்கு என்ன அவர் வாட்டுக்கு அவர் ஜாலியாதா இருக்கராரு
வரலாம்லா அவன கூப்புட்டு
எங்க அண்ணி இங்கேயே நேரோ சரியா போயிடுது
அப்படியா சமைச்சாச்சா
ஆ காலைல் டிஃபன் ஆச்சுணி நீ மத்தியானோ எதுவு செய்யல அவரு‌ வராறா இல்லையா என்னன்னே சொல்லல அதனால என்ன பண்றதுன் எனக்கு தெரியல காலையில இன்னைக்கி ஜவ்வரிசி உப்மா செஞ்சன்னா நா அதே திருப்பி இப்ப சாப்ட்ட
அப்படியா ஆ சேரி அப்ப அவ சாப் அவ ஜவ்வரிசி உப்மாலா சாப்பட மாட்டானே
அவர் இனி வரல வெளியே போய் இருக்கறாரு இனி வரல வந்து சாப்ட்டுதா சொல்லுவாரு புடிச்சிருக்கா புடிக்கலயா ஃபஸ்ட் டைம் செய்ற எனக்கு ரொம்ப புடிக் கு அவரு இதுக்கு முன்னாடி சாப்ட்ருக்காரு லவ் பண்ணும்போது ஒரு டைம் குடுத்த
ஆ
ஆ அப்ப சாப்ட்டாரு இப்ப சாப்டுவாரானு தெரியாது அப்ப எங்க அம்மா செஞ்சாங்க நல்லா இருக்கு சாப்ட்டாரு இப்ப நா செஞ்சுருக்கே அது எப்புடி இருக்குன்னு எனக் தெரியல
நான்வெஜ்ல்லா சமைச்சு பழகிட்டியா
இல்ல அண்ணி நேத்துதா சிக்கன் மட்டு செஞ்ச அ ரொம்ப வரு ஷமே ஆச்சுல்ல நாலு வருஷோ ஆவுது கேட்டுட்டே இருந்தாரு சேரி நேத்து காலையில சும்மா வெளயாட்டுக்கு கேட்டே இருந்தாரு சேரி வாங்க பண்ணி தரே கழுவி குடுங்க வாங்க பண்ணி தரே அப்டின்னே சேரி சேரின்னு வந்துட்டு ஃப்ரெண்டு் வன்டாறு போயிட்டு வந்தற போயிட்டாருன்னா தேவ்
அப் அப்புறோ செஞ்சீயா இல்லையா
செஞ்ச அப்றோ அத்த கழுவி குடுத்தாங்க அத்த கோழம்பு வைக்கிறக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்புறோ நா இது கொஞ்சோ ட்ரை பண்ற அப்டின்னு சொன்னோனே அவுங்களு ஷாக் ஆயிட்டாங்க சேரிமா பண்ணுமா அப்டின்னு கொஞ்சோ குடுத்துட்டாங்க அப்றோ நல்லா இருந்துச்சுன்னாங்க
சேரி சேரிம்மா சேரி நல்லா அப்டியே அப்டியே போக போக அப்டியே பழகிரு பிரச்சன இல்லல்ல
அப்படிலா இல்ல அண்ணி எனக்கு தோணனு நேத்து ஏதோ தோணிச்சு செஞ்ச திருப்பி எப்ப தோணு தெரியல
ஓகேடா சேரி அப்ப அவன் பழகிட்டா நான்ந்தா காலையிலயே அண்ணா வேலைக்கு கிளம்பிட்டாரு தயிர் சாப் பாடு வெச்ச அத நேத்து ஊர்ல இருந்து நாத்தனார் எல்லா வந்திருந்தாங்களா அது வீட்டுக்காரோட தங்கச்சிங்க அவங்களுக்கு சித்தி பொண்ணுங்க
ஆமாமா உங்க கல்யாணத்ல பாத்தோம்ல
ஆ அவங்க வந்திருந்தாங்க அதனால எங்க மா மியார் வீட்ல நேத்து நல்லா நெறைய ஐட்டம் எங்க மாமியார் சமைச்சிருந்தாங்க வயட் குஸ் ம் ஒய்ட் குஸ்கா சிக்கன் க்ரேவி சில்லி சிக்கன் அத ஒருத்தவங்க மட்டு வந்துட்டு பெரிய தங்கச்சி வந்து நான்வெஜ் விட்டுட்டாங்களாமா
அப்படியா ஏ திடீனு
அவங்க வட்டு அஞ்சாறு மாச ஆச்சாமா பிரியாணிதா
நான்வெஜ் சாப்பிட்டாலு நான்வெஜ் விடல்லா முடியுமா
அது ஒவ்வொருத்தவங்க மனசு பொறுத்துடா அத அவங்க மட்டு விட்ருக்காங்க அவங்க வீட்ல அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கொழந்தைங்க மத்த யாருமே விடல
ஆ
அவங்க மட்டு விட்டு
அவங்களுக்கு புடிக்கலன்னு சாப்டாம இருக்காங்க போல ஏதாச்சு ம
காவ்ல
சிர்சே
ஆ நாங்களு கேட்டோ ருத்ராஜ எல்லா போட்ருக்காங்க ஏ இப்டி இருக்கீங்கன்னு நேத்தா கேட்டோ ஆ இல்ல எனக்கு வந்து அவங்க சாப்பிட்ணுனு தோனல அதனால நா சாப்பிட்ல விட்டுட்டே அப்டின் சொல்லி சொன்னாங்க எங்கிட்ட
ஓ சேரி அது அவங்கவுங்க விருப்பங்க
ஆமா அதனால அவங்களுக்கு தனியா காளான் கிரேவி ஆ காளான் சில்லி போ அப்புற சாப்பாடு வச்சு ரசம் வச்சுட்டா
சில்லியல்லா போடுவாங்களா
ஓ போடுவாங்க மேம் இந்த காலிஃபிளவர்ல போட்றோம்ல
ஆமா
அதே மாரி காளான்ல போடுவாங்க
காலிஃப்ளார் க்றிஸ்பியா இருக்கு அதனால போட்றோ
காளண இல்லடா காளன் சில்லியுமே நல்லார்க்கு
எப்டி போடுவீங்க
ஆ நம்ம காளிஃப்வர் போட்ற அதே மாரிதா நம்ம இந்த கள்ள ம கான்ஃப்ளவர் மாவு இந்த கல்ல மாவு போட்டு
கல்ல மாவு போட மாட்டோல்ல அரிசிமாவுதான போடுவோ
இல்ல பொங்கண்ணா வந்துட்டு கொஞ்சமா கல்லமாவு போடுவாங்க அப்புற இந்த பொறிக்கு காளிஃப்ளவர் சில்லி பொறிக்கறது இருக்குல்ல
ஆமா
அந்த பேக்கெட் ஒண்ணு போடுவாரு
நா பாக்கெட் எல்லா போட மாட்டே நா வந்துட்டு அரிசு மாவு லைட்டா மைதா போடுவே அதுக்கப்புற கான்ஃப்ளார் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொளகா தூளு மல்லித்தூளு கரம் மசாலா அதுகப்ற லைட்டா கலர் பவ்ட்ரு அப்டி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு லெமன்னு இதெல்லா போட்டுட்டு முட்டையு போட மாட்டே நானு எனக்கு அது புடிக்காது முட்ட போட்டா எனக்கு புடிக்காது க்றிஸ்பியா வருன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு முட்ட போட்டா புடிக்காது
சேரி சேரி அதாவது உங்க அண்ணா எப்படி போடுவாங்கன்னா அஹ் கொஞ்சோ கள்ளமாவு போட்டுக்குவாங்க அதுக்கப்புறமா இந்த போட மாட்டாங்க மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்பற இந்த டேஸ்ட்டுக்கு மட்டு ஒவ்வொ சமம் இந்த ஜீரகத்தூள் லைட்டா போடுவாங்க பப்பர் பப் பெப்பர் தூள்னா பெப்பர் தூள் போட்டுக்குவாங்க மத்த அந்த கலர் அதெல்லா எதுவுமே கலந்துக்க மாட்டாரு
எனக்கு பெப்பர் புடிக்காதா அதனால பெப்பர் தூள் போட மாட்டே
அப்டியா இல்ல அண்ணா அத போய் சில்லின வீட்டு வீல சில்லி பொறிச்சு விட்டு இந்த பொறிக்கிற ஐட்டம் எல்லா உங்க அண்ணன் தா செய்வாரு வீட்டுல
அப்டியா அப்ப பிரச்சனயேஇல்ல அண்ணி உக்கந்து சாப்டுட்டே இருக்கலா
ஓ
பின்ன என்ன உங்க தம்பிக்கெல்லா தாளிக் க்கிற ஸ்மெல் இருந்தா கூட ஓடிடுவாரு வரவே மாட்டாரு சும்மாவே கிச்சனுக்கு வர மாட்டாரு
அவ சின்னதுலருந்தே அப்படிதா நானே எங்க அம்மாட்ட நெறயா டைம் சொல்லிட்டே இப்ப தெரியாது நாளைக்கு அவ அவனுக்கு கல்யாண ஆயி பொண்டாட்டின்னு ஒருத்தி வரும்போது உங்களுக்கு தெரியு பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டே
ஆனாலு உ எனக்கு உங்க அண்ணன்ல்லா கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவாருப்பா
ஆ
ம் ஹெல்ப் பண்ணுவாரு அது வந்து எப்வுமே பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது எப்பாவது நைட் டு நம்ம ரொம்ப டயர்டா இருக்கோ அப்படிங்குபோது நைட் அதாவது உங்க அண்ணணுக்கு தெரிஞ்ச வேல ஆ நம்ம எல்லா இப்ப ரெடி பண்ணி கொடுத்தோனா அந்த சில்லி பொறிச்சு தருவாரு
ஆ
அப்ற மாவு வாங்கி வச்சு நம்ம சட்னி அரச்சிட்டோம்னா தோச ஊத்தி தருவாரு
பரவால்லயே
அவ்ளோதா இத தாண்டி வேற எந்
என்ன அவ்ளோதான்றீங்க இது செய்றாருல அதுவே பெருசு
அப்ப ஏதோ நம்ம ரொம்ப அவசரமா இருந்தோ அப்டின்னா
ஆஹ்
இது காய்கறில்லா கட் பண்ணி கொடுப்பாரு ஏங்க இது கொஞ்சோ வேல அதிகமா இருக்குங்க எனக்கு இது கொஞ்சோ கட் பண்ணி கொடுங்க அப்டின்னா அது நமக்கு இடைல கட வச்சிருந்தோம்லடா
ஆமா அண்ணி
அந்த கட வச்சிருந்தாங்காட்ட அதுல செஞ்சு அவருக்கு பழகிடுச்சு நா வந்துட்டு இப்பவுமே வந்து மீன்லா நா கழுவவே மாட்டே
ஆ
உங்க மீன் சமைக்கிறே அப்டின்னா உங்க அண்ணன் வந்து எல்லா கழுவி குடுத்தாருன்னா நா மீன் குழம்பு வச்சு கொடுப்பே மீன் ஃப்ரை வந்துட்டு உங்க அண்ணன் செஞ்சுருவாரு
ஆ
நா இப்போ வரைக்குமே அப்டிதா அந்த மீன் மட்டு இன்னு எனக்கு அந்த ஸ்டேஜ் வரல இப்ப இப்ப மட்டும்தா அப்டியே லைட் ட்டா அந்த மீன் நா அந்த பச்சை மீனையே இப்பதா தொடுறே
ஐயோ எனக்கெல்லா பயம் அண்ணி பாத்தாலே தெரிச்சு ஓடு
மீன் குழம்புல்லா கர கல கலக்கி வச்சுட்டு
இவரு வாங்குறாருல கடையில இப்ப நேத்தே வந்துட்டு நைட்டு வந்ட்டு பீஃப் சுக்கா என்னமோ வாங்குனாரு அதுவே கொஞ்ச கிரேவி மாரி வாங்குனா நைட்டு தோசைக்கு வச்சுப்பம்மா எனக்கு சுண்டல் குழம்பு இருந்ச்சு அதனால நா அத வச்சு சாப்ட்டுருவே
ஆ
அது கொஞ்ச வச்சு சாப்ட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குனாரு இனி அந்த இத நா கழுவ கூட இல்ல அவரு வந்து அத கொட்டிட்டு அது சும்மா ஒரு அலச அலசி உள்ள போட்டதா நா கழுவுவே எனக்கு அதுவே இன்னி கொஞ்ச ஒரு மாரி இருக்கும் நாலு வருஷ ஆ த்து இருந்தாலுமே கொஞ்ச ஒரு மாரி இருக்கு அதனால அவருக்கு அது தனியா ஒரு இது குடுத்துருவே அந்த தட்டுல நா சாப்பிட மாட்டே அதனால அப்படி இருக்கும் போது நம்ம நான்வெஜ் செய்ய முடியாதுல நேத்தே வந்துட்டு அத்தை வீட்லன்றனால செஞ்சுட்டே அ அவுங்க கழுகிருவாங்க நேத்தே அவுங்கதா சிக்கன் எல்லா புழிஞ்சு போட்டாங்க நா அப்டியே கமத்துருக்கு போனே அப்டிதா பண்ண கூடாது புளிஞ்சுதா போடணு அப்டின்னு சொல்லி புளிஞ்சு போட்டாங்க அப்ற நா செஞ்சுட்டு ஃபுல்லாவவே நான் தா செஞ்சே அவுங்கள செய்யவிடல எனக்கு ஒரு மாரிதா இருந் ச்சு ஸ்மெல்லு சரி அவுங்களு ரொம்ப நாளா கேக்குறாங்க அப்புற அப்பாவு ரொம்ப நாளா கேக்குறாரு இல்ல
ஆ இல்ல அப்பா காலையில எனக்கு ஃபோன் பண்ணாரு
ஆ
ஃபோன் பண்ணி இந்த மாரி நேத்து மருமக வெச்சு குடுத்துருந்தா சூப்பரா இருந்துச்சு பெப்பர் சிக்கனாமா இன்னு கொஞ்ச கிரேவியா வெச்சிருந்தானா இன்னு சூப்பரா இருந்திருக்கு நல்லா சப்பாத்தி அந்த மாரி வெச்சு இன்னொரு டைமு நா மருமகளுக்கு வாங்கிட்டு வந்து அ செய்ய சொல்லி சப்பாத்தி சுட்டு சாப்பிடணு அப்டின்னு சொல்லி சொன்னாரு காலையிலயே
அவர்க்கு நா சப்பாத்தி சுட்டாலு பிடிக்கு அதுனால அதுவு சாப்பிடுவார் நா சப் சப்பாத்தி சுட்டேன்னா நா வந்துட்டு சர்க்கரை போட்டு பிணைவே அதனால கொஞ்ச அந்த சாஃப்ட்னஸ் இருக்கு ஆ அது இல்லாம அத்தைக்கு பினைய முடியாதுல்ல அதனால் ல நா பெசைஞ்சு குடுத்தேன்னா சாப்பிடுவாங்க இப்ப நானே கடைக்கு போறனால இப்ப பிணைறதெல்லா இல்லைங்க நானே ரெடிமேட் தான் போடுறே
நானே வந்துட்டு சப்பாத்தி பெணைய மாட்டேன் பா எனக்கு வே எவ்வளவுதா பெனஞ்சாலு அந்த சாப்படும்போது அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கெடைக்கு நம்ம அது மறுநாள் ஆகும்போது எனக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது
இல்ல எனக்கு மறுநாளுமே இருக்கு நான் மறுநாள் என்ன பண்ணுவேன்னா முட்டை சப்பாத்தி போடுவே அ நூடுல்ஸ் மாரி பண்ணி போடுவே அது சூப்பரா இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கு அதுக்காகவே சப்பாத்தி சேத்து போடுவே
எனக்கு உங்க அண்ணன் பிணஞ்சு குடுத்துருவாரு மாவு
ஆ
அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மானால சப்பாத்திய மாவு பிணைய முடியாதுன் சொல்ட்டு அவங்க அக்காவ சின்ன வயசுலே கட்டி குடுத்துட்டாங்கல்ல எங்க நாத்தனார அதனால வந்துட்டு எங்க மாமியாங்க தனியா இருந்தாங்க டீத் சின்னலே இவுங்க கிட்ட அந்தந்த வேலை எல்லா சொல்லி அவங்க ம் பழக்கனாங்கட்டி ஆ அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா இவரு தா இது பண்ணுவாங்களாமா ஆ சட்னியரச்சு தோசை ஊத்தி சாப்ட்டுக்குவாங்க மாவு அரைச்சு வச்சுட்டு போயிருவாங்களாமா
அ
அப்றோ சப்பாத்தி மாவு வாங்கிட்டு வந்து தக்காளி தொக்கு வச்சு அவுங்ளே சாப்ட்டுக்குவாங்களாமா
பரவால்லையே பசங்கள இப்புடியு வளத்தறாங்கள்ல
அப்டி பழகிட்டாங்க அவங்க அதனால தா பிரச்சனை இல்ல
ஆமா அண்ணி இப்பல்லா யார் செய்றா நானே இப்போ ஒரு நேரோ முடிஞ்சா செய் றே இல்லன்னா கடெல வாங்கிருவே நைட்டுக்கு அவர் நீ கடைல வாங்கிக்கோட்டாரு ஏனா அவருக்கு தெரிது இல்ல அவர் என்ன சொல்றார்ன்னா நீ கா அம்மா
பாத்து பாத்து
ஆ ஏதோ டப்போ அதுவா விழுகுது காத்தண்ணி இங்கல்லா மழ
மழையா இங்க ஒ அப்பா தெக்க பாப்பா அப்டியே தூங்குறா கழுத்தெல்லா அப்துல்ல அப்டி வேர்த்தூத்துது
அ அவ இங்க இருக்கு போதெல்லா ஏர் கூலர் போட்டுப்பா இங்க வரும் போதெல்லா போட்டுப் பால்ல சின்ன வயசுல இருந்து அப்ப போட்டப்போ அது நல்லா தூங்குவா அது அந்த ஸ்டாண்ட்டு ஒன்னு வச்சு தூங்குவா பாருங்க ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாரு அது அவரது ஃபஸ்ட்டு பாப்பா பொற க்கும் போது அங்க இருந்தாள ஒரு அஞ்சு மாசோ என்னமோன் நெனைக்
ஆ ஆமாமா
அந்த ஃபோட்டோ பாத்தா எனக்கு இப்பக்கு சிரிப்பு வரு எப்புடி தூங்குது பாரு அப்டின்னு அண்ணி எனக்கு செகண்ட் லைன் வருது இருங் கூப்பர்றே ஒரு ரெண் நிம்ஷோ கஸ்டமர்னு நெனைக்கிறே கூப்புறே
ஓக்கேடா ஓக்கேடா
ஆ